தோழி கேக்குதுங்களா
ஆ வணக்கம்
தோழி
ஆ கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதுங்களா
பேசுங்க தோழி ஆ கேக்குதுங்க தோழி எப்டி இருக்கீங்க தோழி
எப்டி இருக்கீங்க
நன்றாக இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க நன்றாக இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நன்றாக இருக்கிறேன் தோழி வீட்டில் உள்ள அனைவரும் நலமா
நலம் தோழி அங்க எல்லாரும் தோழி
ஆ நலம் தோழி தேனீர் அருந்தி விட்டீர்களா
இல்ல தோழி இனிமேதா தோழி நீங்க
ஆம் அருந்துவிட் அருந்து கொண்டே இருக்கிறேன்
இன்ன விப்பி வச்சீங்க தோழி தேனீரு
டீ எ எல்லாரும் டீ போடுவாங்கல்ல அதே மாரிதா தோழி
அதே மாரி நீங்க ஏதாச்சு ஒரு இதெல்லா ஆட் பண்ணுவோ இதெல்லா வந்து சேர்த்து ச குடிச்சா நல்லாருக்குன்ற மாரி நீங்க எதுவு பண்ண மாட்டீங்களா தோழி
ஆம் இஞ்சி தட்டி போட் இஞ்சியு ஏலக்காகவு தட்டி போடுவோ அப்டி இல்லன்னா சுக்கு ஏலக்கா அத வந்து மிக்ஸியில அடிச்சு போட்டா நல்லாயிருக்கு டேஸ்ட்டு
ஆமாங்க சொல்லிருங்
ம்
எனக்கு அவ்ளோவா ட் டீ புடிக்காது தோழி
சேரி செரிடி
எதனாலன்னா எப்பயாச்சு எடுப்பே ஆனா வந்து எப்பவுமே எடுக்கணுன்னா எடுக்க மாட்டே தோழி எப்பவுமே குடிக்க சொன்னாங்கன்னா அத நா குடிக் க்க மாட்டே எனக்கு டீ காஃபி குடிக்கிற பழக்கோ கெடையாது
ம்
இப்ப வந்து சில நாட்களாக சில மாத ங்களாக எடுத்துக் கொண்டுருக்கேன் தோழி காஃபி மட்டு
ஓ செரி செரிங்க தோழி நான் தினமும் குடிக்க மாட்டேன் எப்பயாவது தலைவலி அந்த மாரி இருந்தால் குடிப்பேன்
சரிங்க தோழி எதோ இன்னைக் இன்னைக்கு தலவலி வந்துடுத்தோ உங்களுக்கு
ஆ ஆமா
என்ன தோழி எதாச்சு நீங்க யோசிக்கிறீகளா
ஆ இல்ல தோழி ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு
நீங்க நல்லா தலைக்கு எண்ணெ வைங்க தோழி ஒடம்பு சூட்ட தினிக்கிறதுக்கு எண்ணெ வைங்க
ஆ
எண்ணெ வெச்ச இப்போ இந்த காலத்துல யாரு எண்ணெ வெக்க மாட்றாக
ஆ ஆமா நானு நானு வெக்க மாட்டே அப்டியேதா நானு வெச்சுட்ருப்பே தலைய எப்பயாவது எண்ணெ வெச்சு தலைக் குளிப்பே
அதனால கூட இருக்கு தோழி நீங்க எப்பயாச்சு எண்ணெ வெக்கிறது எப்பமே வந்து பழக்க எப்படியாச்சுனா ஒரு நாள் விட் ஒரு நாள் நம்ப ஒரு வாட்டி தலைக்கு ஊத்துனோனா மறுநாள் நீங்க வெச்சாலுமே அ சரிதா தோழி அன்னைக்கே வெக்கணுனு கெடையாது அந்த எண்ணெ எனக்கு தெரிஞ்சு சூட திணிக்கு நா நெனைக்கிறே தோழி
ஆ நீங்க சொல்றது சரிதா தோழி ஆனாலும் நான் ஒரு நாள் வீட்டு ஒரு நாள் அந்த மாரி தலைக்கு
அது எனக்கு பழகிடுச்சா
இப்ப தலைல வந்து உங்களுக்கு என்ன கோத்து தா தண்ணி கோத்துக்காதா தோழி
அதெல்லா ஒன்னு இல்லைங்க தோழி
இல்லைங்ளா அப்ப பரவால்ல தோழி சில சமயம் எல்லாருக்கு வந்து தலைல வந்து எண்ணெ கோத்துக்குன்ற மாரி எண்ணெ வெக்காம இருந்து நம்ம தலைக்குளிச்சுட்டே இருந்தாலுமே இத்துக்கு நா கேள்வி பட்ருக்கே தோழி அதனால நா கேட்டே தோழி
ஓ செரிங்க செரிங்க தோழி இரவிற்க்கு என்ன டிஃபன் செய்யலானு இருக்கிறீர்கள்
முட்டக் கொழம்பு செஞ்சு இட்லி ஊத்தலானு இருக்கே தோழி
ஓ செரிங்க செரிங்க
முட்ட கொழம்பு செஞ்சோன்ன இட்லி ஊத்திட்டோனா ஒரு வேல எ எப்போமே நா இரவுல இட்லி தா தோழி தோச எப்பயாச்சு யாராச்சு வந்தாங்கனா அவுங்களுக்கு மட்டு ஒரு முட்ட தோச ஊத்தி் குடுக்குறதுக்கு உண்டு
கே நீங்களு அவளும் நீங்கள் அவளும் இட்லி இட்டிலி தா சாப்டுவீங்ளா
ஆமாங்க தோழி இப்ப இந்த ஆறு மாசமா அப்டி பண் பண்றந் தோழி ஏனா ஈஸியா நம்மள்க்கு சீக்கிரமா வந்து அது வந்து டைஜஷன் ஆவுன் நா கேள்விப்பட்ருக் டைம்க்கு ஜீர்ண ஆகுன்ட்டு ஜீர்ணத்துக்காக இட்லி சாப்புட்றது உண்டு தோழி
ஓ சரி சரி சரி
உங்க உணவு பழக்க வழக்கங்கள் எப்டி தோழி
சிக்கன் பிரியாணி அவ்ளோ விரும்பி சாப்ட மாட்டேன்
ஓகே சரிங்க தோழி தோசை தா தோழி எனக்கும் புடிக்கும் ஆனால் நா இரவு நேர இரவு நேரத்தில் இட்லி சாப்ட்டால் நல்லதுன்ற தனால நா சாப்புறன் தோழி
ஆ நீங்கள் சொல்றது சரிதான் என் கணவருக்கு ஆனால் இட்டிலி தான் பிடிக்கும் அவருக்கு மட்டும் தனியா செய் எதுக்கு அப்புடியென் நான் செய்தாலும் அ எனக்கு தனியா தோசை ஊத்தி சாப்ட்டால் தான் எனக்கு பிடி
அது உங்குளுக்கு இப்ப அந்த மாதிரி பழகிடுச்சா தோழி
ஆ ஆமா அந்த மாரி பழகிடுச்சு தோழி
ஆன்
அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் அது எனக்கு என்னமோ இட்லி சாப்ட்டா ஒரு மாதிரியாவே இருக்கு
அந்த அளவுக்கு எனக்கும் சாப்பிட பிடிக்காதது
சாப்ட்ட மாரி இருக்காதா தோழி உங்ளுக்கு
அ இல்ல சாப்ட்ட மாரி இருக்காது இல்ல அது ஒன்னு ரெண்டு சாப்ட்டாலே எனக்கு அப்டியே சாப்பிட்ட மாரியே இருக்கு
ஃபுல்லா சாப்ட்ட மாரி இருக்குன்றீங்ளா
ஆ இதே தோசனா ஒரு மூன் அந் மாரி சாப்டுவோ அது நல்லா கிரிஸ்பியா இருக்க மாரி இருக்கு மொரு மொருன்னு
சரிங்க தோழி
அதுனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கு
அதுவா சாப்புறது நல்லதுதா நானுமே வந்து காலை வேலைல தோசஸ்தா சாப்ட்டு கொண்ட்ருக்கேன் ஆனால் மாலை இன்றப் பச்சத்தில் நான் இட்லி தேர்ந்தெடுத்திர்ந்தேன் தோழி
ம் சரி சரி
மாவு வீட்ல அரைப்பீங்ளா கடைல வாங்குவீங்ளா தோழி
இல்ல வீட்டிலே அரைத்து கொள்வேன் எப்பயாவது அவசரம் என்றால் கடையில் வாங்கி கொள்வேன்
இட்லிக்கு எப்டி அரைப்பீங்க தோசைக்கு எப்டி அரைப்பீங்க தோழி
இல்ல இட்லி மாவு அர்ச்சுட்டாலே அதுலியே தோச ஊத்திப்ப நானு
ஆமாங்ளா தோழி எப்டி இட்லி மாவு எப்டி அரைப்பீங்க
நாங்க வந்து புழுங்கு அரிசி வந்து நாலு டம்ளர் போடுவோ பச்ச அரிசி வந்து மூணு டம்ளர் போடுவோ
சரிங்க தோழி
அதுக்கப்றோ உளுத்தம் பருப்பு வந்து ஒன் ஒன்ட்ற ஒன்ல ஒன்னு அந்த மாரி போட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குனு
சரிங்க தோழி
காலேல ஊற வச்சம்னா சாய்ங்காலோ அரச்சிர்றது
வீ்ட்லே அரப்பீங்ளா இப்போ கைடேல குட்த்து அரைக்கிறாங்ள அந்த மாரி அரைப்பீங்ளா தோழி
இல்ல வீட்ல்யு அரைபோ அப்புறோ கடைல எப்யாச்சு குடுத்து அரைப்போ அதுக்கப்புறோ அட மாவு தோசையு அரைப்போ
அட மாவுனா எப்டி தோழி
அடமாவு அதுல வந்து அந்த அளவுக்கு அரிசியே சேக்க மாட்டோ அது ரொம்பயே சத்தான உணவு அது
புல்லாவே பருப்பு வகைகள் தா தொவரம் பருப்பு ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு அர டம்ளர் கட்ல பருப்பு ஒரு டம்ளரு பாசிப்பருப்பு ஒரு டம்ளரு உங்களுக்கு வேணுனா பச்சப்பயறு சுண்டலு அத கூட அதுல போட்டுக்கலா
சரிங்க
அதா சிறுதானிய சிறுதானிய தோச மாரி
அது வந்து ஊற வச்சு வீட்லையே அரைச்சிட்டு சோள மாவு எல்லா போட்டு ஊற வப்பீங்களா தோழி
ஆஹ இல்ல அதுல வந்து பச்ச மொளகா பூண்டு அப்புற காஞ்ச மொளக ரெண்டுமே போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புற அது அப்டியே நல்லா கழுவி அரச்சிட்டு திருப்பணு வேணுனா தாளிப்புக்கு சின்ன சின்ன சின்னதா பூண்டு கட் பண்ணி வச்சுக்கணு பொரிச்சிட்டு
அப்றொ வெங்காய பச்ச மொளகா திருப்பண காஞ்ச மொளகா கா காஞ்ச மொளகாவு பச்ச மொளகா பூண்டு வந்து அது வந்து அப்டியே அரைக்கறதுக்கு
புரியுதுங்களா தோழி
பூண்டு வந்து அதுல வந்து தோல் உரிக்காம போடணு தோச மாவுக்கு ஆனா தோசைக்கு போடுறப்ப குட்டி குட்டியோன்னு நறுக்கிட்டு பச்சை மிளகா காஞ்ச மொளகா காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கணு கருவேப்பில கொத்தமல்லி அப்ரோ வெங்காய வேணுனா போட் லா ஏன்னா வெங்காய போட்டா தோச ஆ வேணுன்ற அளவுக்கு மாவு எத்து நம்ம கலக்கிக்லா அப்டி இல்லன்னா எல்லாத்துலயு வெங்காய போட்றக் கூடாது
ஆமாங்க தோழி வேணுன்றப்ப நம்மளுக்கு வச்சுக்கலா நல்லாருக்கு தோழி நாங்க இது அந்த மாரில்லா செய்யறது கெடையாது தோழி வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா இட்லி தோச தா தோழி நா இருக்கற நா எனக்கு அந்த அளவுக்கு நீங்க இது இந்த அளவுக் கூட எனக்கு தெரியாது இதெல்லா சமைக்கிறது நம்ம எப்பனாச்சு நீங்க வெளிய போனா கூட தோச இட்லி தான் தோழி இப்ப நீங்க சொன்னது அட தானே தோழி அது பேரு
ஆ அட அது கூட அவியில் வச்சு சாப்ட்டீங்கன்னா செம்மையா இருக்கு
அதெல்லா நம்ம எங்க தோழி இங்க இங்க இருக்கிற இதுல கடையிலே இந்த அடை அட எல்லா கேள்விப்பட்ட அந்த டிஷ்ல கூட சொல்ல மாட்றாங்கள தோழி மெனுல வகைகள்ல கூட அடன்ரது ஆமாங்க தோழி நா போற எந்த கடையிலயுமே அடன்னு நா கேள்வி படல தோழி
நீங்க வெஜ்டேரியன் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா சங்கீதா சரண பவன் ஏ டூ பி அந்த மாரி போனீங்கன்னா கண்டிப்பா அட இருக்கு
இருக்குமா தோழி சங்கீதால இருக்கா
ஆ இருக்கு
சரிங்க தோழி நா போயிருக்கே நான் நெறைய டைம் போயிருக்கே ஆனா நா வந்து அட வந்து சொன்னதே கெடையாது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப் இட்லி ஆ இட்லி தோச பொங்கல் இருக்கு என்ன வேணுன்ற மாரி கேப்பாங்க
ம்
அதுல நா வந்து எப்பவுமே நெய் தோச சொல்லி நெய்தோச அந்த சட்னி வந்து எனக் ரொம்ப புடிக்கு தோழி அட நெய் தோசயு இந்த ஒய்ட் சட்னியு அது சாப்ட்டு வந்துருவே தோழி இந்த அடேன்றது நா இந்த வாட்டி போனா நா சாப்பிடறே தோழி எப்டியு நாங்க ஞாத்திக்கெழம பொடிக்கு மாட்டோல எப்போத்மே ஞாத்திக்கெழம போறது உண்டு அங்க
ம்
அந்த சர்ச் போய்ட்டு அப்டியே போய்டுவே தோழி அதனால வந்து இப்ப இந்த நா நாலனைக்கி போனா நா கண்டிப்பா அட சாப்ட்டு நானு சொல்றேன் தோழி உங்களுக்கு
சரி சரிங்க தோழி கால்ல அந்த கொத்தமல்லி சட்னியா இல்ல புதினா சட்னியா தெர்ல அது கூட சம்மயா இருக்கு
புதினா சட்னி தா தோழி புதினா சட்னி வெச்சு கொ- கொத்தமல்லி சட்னிறிலு புதினா வந்து எப்பொத்மே ஆட் பண்றது உண்டு கலந்துதா பண்ணுவாங்க ஆனா அதுவு நல்லா இருக்கு ஆனா எனக்கு நம்ம வெள்ள சட்னி எப்பவுமே நம்ம வீட்ல அரைக்கும் போது அந்தளவுக்கு தேங்கா போட மாட்டோ தோழி இவ ஒட்சக்கல்ல தேங் அந்த மாரி போட்டதால ஆமாங்க தோழிங்க அவங்க சாப்பற்றது
ஆ
நல்லா இருந்துச்சு நா அத ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாங்கி சாப்ட்டதுண்டு தோழி அது எப்டி பண்றாங்க ஏதுன் நம்மளுக்கு தெரில தொடர்ந்து பேசுவோ தோழி நன்றி தோழி
நன்றி நன்